அலோ
ம் சொல்லுங்க
நம்ம எதுல ஸ்டாப் பண்ணோ
வேற ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவாங்களான்னு கேட்க வந்தே
ம் வேற ஸ்பெஷல் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாதா நீங்க முஸ்லீம் தான
எனக்கு அதெல்லா இத நீங்க சொல்லிதா எனக்கு தெரியு இப்பல்லா பண்ணவே மாட்டாங்க எங்களுக்கு இந்த பங்க்ஷன் லா கெடையாது அப்ரம்னா ரெண்டு நாள் நோம்பு புடிப்பாங்க அப்புற அவ்ளோதா வேற எதுவு கெ
நெறைய இப்போ அப்புற நெரு குழி நோண்டி நெருப்புல நடப்
அப்பல்லா இங்க இந்த ஊர்ல கெடையவே கெடையாது
அப்டியா
ம்
கேரளால கெடையாதா
நா அது கேர்ளால இருக்குமா இருக்கு எங்க ஊர்ல கெடையாது
நீ எந்த ஊர் நீீங்க
ம்
எந்த ஊர் நீங்க
சொல்ல கூடாது
ஐய பொய் கூட சொல்ல கூடாதா எந்த ஊர்ன்னு
ஐயோ எந்த ஊரு ஆ நா கேர்ளா
ஆ கேரளாலாலா பயங்கரமா பண்ணுவாங்கலே
அப்டியா எனக்கு தெரியாது நீங்கலா சொல்லிதா எனக்கு தெரியு இப்டிலா பன் வாங்க அப்டின் அங்க எதுனாலுமே செல் ரொம்ப பெருசாதான செலிப்ரேட் பண்ணுவாங்க
ஆமா அ அ செரி செரி நீங்க எந்த மாரி ஃபங்க்ஷன்லா அதிகமா அ இது பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க நம்மள்துல வரதே மூனு ஃபங்க்ஷன்தா
மூனு ஃபங்க்ஷனா
ஆமா மூணு ஃபங்க்ஷன்தா பக்ரீத் ரம்ஜான் மொஹரம் மூனுதா வரு நம்ப
ஓ மொஹரம் வந்து நாங்க ஃபங்ஷனல்லா அப்டி எடுக்க மாட்டோ
ம் சேரி
நோம்பு மட்டு புடிப்போம் மத்தபிடி பக்ரீத்து ரம்சானு ம் கொண்டாடுவோ ம் ஸ்பெஷல்தா ஸ்பெஷல்னா அவ்ளோ ஸ்பெஷல்லா இல்ல புது ட்ரெஸ் போடுவோ அதான ஸ்பெஷல் பள்ளிக்கு போவோ அவ்ளோதா
அ நாங்க அப்டி கெடையாது புது ட்ரெஸ் போட்னு ஊர் ஃபுல்லா சுத்துவோ
ஆ நீங்க பசங்க சுத்துவீங்க
ஏங்க எங்க கூட எங்க கூட பொண்ணுங்களு வராங்க சுத்தர்துக்கு க்ளாஸ் பொண்ணுங்கல்லா வராங்க
அது அவங்க வீட்ல விட்ருக்காங்க எங்க வீட்லல்லா அலோ பண்ண மாட்டாங்க
இப்போ உங்களுக்கு ச்சைல்டு ஃப்ரண்ட்ஸ் எல்லா இருப்பாங்க நீங்கல்லா அவங்க கூட பேச மாட்டீங்களா ம் அ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருகிட்டயு கலந்து போட்டுதான பேசுவீங்க
ஆ வீட்டுக்கு வருவாங்க அவங்கல்லா வீட்டுக்கு வந்து சாப்டுவாங்க மத்தபடி வெளிய லாங் அங்கேலா விட மாட்டாங்க
அ அதுதா கேட்ட இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வராங்க ஜாலிய அப்டி இது மாரி போர மாரி ஐடியா எதுவு இல்லையா உங்க வீட்ல கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட் ஆ
எல்லாரு வீட்லயுமே ஸ்ட்ரிக்ட் சோ விட மாட்டாங்க
உம் செரி செரி நால்லா கொஞ்சோ வீட்ல ஏதாவது இந்த மாரி பண்டிக டைம்ல இருந்தா ஒரு கல்யாண மண்டபம் சொல்ற மாரி நாங்க சின்னதா பசங்களுக்கு எல்லா சொல்லி விட்றுவோ ஆனா முஸ்லிம் பன்டிகைக்கு சொல்ல மாட்டோ ஏனா எல்லா எல்ல வீட்லையு பிரியாணி நா தான செரி இந்து ஃப்ரண்ட் எ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லா சொல்லுவ செரி இந்த டைம் நாங்க வந்து பக்ரீத் கொஞ்சோ சிம்புளா தா பண்ணோ நா வந்து எ ஃப்ரெண்ட்சுங்க ரெஸ்டாரண்ட் கூட்டுன் போய்ட்டு அங்க சாப்ட வச்சி அவுங்க கூட ஜாலியா பேசி வெச்சிட்டு ஊர் சுத்திட்டு அப்டியே அவுங்கள வீட்டுக்கு சேஃபா அமச்சி வெச்சிட்டு ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கிளம்பிட்டியா போயிட்டியா என்ன பண்ணற அப்டின்னு கேட்டு அதுக்கப்றோ தா நிம்மதி ஆச்சி
ஹிந்து ஃபிரெண்ட்ஸ்லா இருக்காங்கல்ல எங்களுக்கு எந்த இந்து எந்த ஹிந்து ஃபிரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுமே கெடையாது ஹிந்து ஃப்ரெண்டஸுமே கெடையாது கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸு கெடையாது
நம்மளுக்கு எல்லாருமேகிறாக
எங்களுக்கு யாருமே தெர்ல ஏனா யாரு எங்ககிட்ட ஒட்ட மாட்டாங்க அவ்ளோவா
அ அ
சோ அவங்கல்லா தனியாதா இருப்பாங்க
அ
அதனால எங்க ஃபிரெண்ட்ஸ் பக்ரீத் வந்தாலு சரி ரம்சான் வந்தாலு சரி ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிருவோ போய் சாப்ட்டுட்டு வருவோ
ம் சே அப்டித்தா பண்ணுவாங்க நெறைய பேரு ஆனா கூப்ட்டாலு பாதி பேர் வரமாட்டாங்க
ம் அதனால யாரையு கூப்ட மாட்டிங் அ அதனால நாங்க யாரையு கூப்ட மாட்டோ ச்சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ கூப்டுவோ ஸ்கூல் டைம்ல இருந்தே படிச்சோ அவுங்க ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ்ல்லா இருக்காங்க அவுங்கள கூப்டுவோ அவுங்கல்லா வருவாங்க
ம் ம் அந்த டைம்ல எல்லா கொஞ்சோ ஜாலியா இருப்பீங்க அ
ம் ஆமா
நாங்கல்லா எல்லா சே ஃபம்ஷனுங்குறது இல்ல வாரோ ஆனா வந்துருவாங்க பசங்க ஒன் வேற என்னால அங்க ஸ்பெஷலா கொண்டாடுவீங்க உங்க பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதா வந்தா கொஞ்சோ வெளிய போவீங்களா இல்ல வீ ட்லே சிம்ப்ளா முடிச்சிருவீங்ளா
இல்ல இல்ல எதுமே இல்ல எதுமே இல்ல அது பர்த்தடே அது வருது வயசு கூட தானே செய்யுது கொறையவா செய்யுது
ஆ இல்ல அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூப்ட்டு சாப்பாடெல்லா போடுவீங்களா
இல்ல இல்ல சாக்லேட் மட்டு வாங்கி குடுப்பே உம் நார்மல் தா அவுங்க ட்ரீட் கேப்பாங்க ட்ரீட் கேப்பாங்க சோ அவுங்களுக்கு ஏத்த மாரி ட்ரீட்ட வச்சுட்டு அவ்ளோதா அதுவு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் ல்லா கெடையாது என எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு ஃபைவ் அஞ்சு பேர் தா என்னையு சேத்து ஆறு ஆனா அஞ்சு க்கு வாங்கி குடுக்குறே அவுங்களுக்கு வாங்கி குடுத்து அவுங்களுடைய ஆளுக்கு வாங்கி குடுக்கணு
உம் அவுங்க லவ்வர்ஸ்க்கு வாங்கி குடுக்கணுமா
ஆமா சோ அவுங்க நமக்கு பண்ணுவாங் கல்ல அவுங்க ஆளுக்கு பர்த்டே வந்தா அவுங்க பண்ணுவாங்கல்ல அதுப்போல நம்மளு பண்ணனூ
அ ஓகே நாங்கல்லா அப்டி கெடையாதுங் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தா ஊருக்கே கூப்பற மாரி மொத்த பசங்களயு கூப்புன்னோ
உம்
கேக்கெல்லா அவுங்களே வாங்கிட்னு வந்துருவாங்க சாப்பாடு நாம்ம போடணூ அதுக்கப்றமூ அவுங்க எங்கயா வெளிய போணுமோன்னு சொல் சொல்லுங்க வெளிய கூட்டு போயிட்டு செலவு பண்ண வப்பாங்க அதே கொஞ்சோ சிம்புளா போவோ அத எடுத்து கொஞ்சோ வீடியோ எடுத்து இன்ஸ்டா போடுவோ சை சார் அப்டியே கொஞ்சோ வைரல் ஆயிரும்
ஓ அவ்ளோ பேஃமஸா நீங்கல்லா
அந்த மாரி பண்ணுவோன் சொல்றே
ஓ சேரி சேரி நீங்க செலிபிரிட்டியா
இல்ல எ ஃப்ரெண்ட்ஸு செலிபிரிட்டி நா செலிபிரிட்டி கெடையாது
ஓ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செலிபிரிட்டியா
ஆமா
சேரி சேரி
எல்லா லெவல்கே டென் கே அந்த மாரி ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகுவாங்க
ஓஹோ அப்டியா
எ ஃப்ரெண்டு ஒர்த் தங்கரா ஒன்லி பொண்ணுங்களுக்கு மட்டு தங்க ஒன்லி பொண்ணுங்களுக்கு மட்டும் தா அந்த கமெண்ட்ல போட்ட அவங்களுக்கு மட்டு தா பண்ணுவா பசங்களுக்கு மட்டு பண்ண மாட்டோ
ஓ
அந்த மாரி அவோ ந்த அதுல கொஞ்சோ டென்கே லெவல் கே பாலோவர்ஸ்னால கொஞ்சோ கெத்தா காமிச்சுருக்கிறா
ஓ சேரி சேரி
கம் எங்களுக்காக ஒரு சாங் நாங்க கூட கமெண்ட்ல சொல்லுவோ டே மச்சா ஒரு நண்பனுக்கு ஒரு சாங் பண்றா அப்டின்னு கமெண்ட்ல கெஞ்சுவோ பிச்ச எடுப்போ லைக் மட்டுதா குடுப்பாங்க
வக்க மாட்டாங்கன் தெரில நீங்க எதுக்கு போய் கமெண்ட் பண்றீங்க
அவ கமண்ட் பண்ண மறா நாள் நாங்க வீட்டாண்ட போயிடுவோ வீட்டாண்ட போய் சண்ட போடுவோ இதுஷாம்
ஓ
டைம் பண்ணா கொலாப்ரேட் பண்ணா சேரி நா பண்ணல நா சொல்லி நீ பண்ணுன்னு எந்த அவ சியமு கெடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச பிரச்சன பெருசா முடிச்சுட்டு
ஓ அதா நீங்க பெரிய ரவுடியான்னு கேட்டே
நாம்
ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
நாங்க செலிபிரிட்டி எல்லா கெடையாதுங்க நாங்கல்லா சின்ன சின்ன பசங்க தா
இல்ல நீங்க வந்து இப்டி சொன்னீங்கல்ல அதா நீங்க ரவுடியான்னு கேட்டே
ரவுடியா ஏங்க இவ்ளோ பேர் சாப்ட்டா பேசும்போது தெரியா ரவுடி யாருன்னு ரவுடி எல்லா கெடையாதுங்க சின்ன பைய சாப் ட்டா தானேங்க பேசுறே ரவுடி எல்லா கெடையாதுங்க
இல்ல என்ட்ட சாப்ட்டா பேசுறது நா சொல்லல இது என்ன சொல் சொன்னீங்கல்ல கமெண்ட்ல வந்து அவங்க சாங் பண்ணல வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்பே இப்பில்லா சொன்னீங்கல்ல அதா கேக்குறே
அது சும்மா அப்டி சண்ட போட்ற மாரி ஆக்சன் பண்ணுவோ உண்மையிலே அடிச்சுக்கு அது
ஆ சேரி சேரி
அதுக்குன்னு ரவுடி எல்லா கெடையாது ஒரு ஃப்ரெண்டுங்கிற உரிமைல அடிப்பா
ஓ செரி அப்ப டான்னா
ஐய்யோ என்னாங் க நீங்க போங்க டானு ரவுடி ஏங்க ஸ்கூல்ல உங்கள அப்டி தா கூப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறே ரவுடி டான்னு அதனால தா அதெல்லா ஏன்ட சொல்லின்னு இருக்கிறீங்க
ஐய்யோ அப்பில்லா இல்ல ரொம்ப பாவோ
ஆ யார் யாருங்க பாவோ
இல்ல அப்பில்லாம் கூப்பிட மாட்டாங்க அவ்ளோவா பேசவே மாட்டே
ம்
சோ கூப்ட மாட்டாங்க அப்பில்லா ம் சை ஃபிரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுவே மத்தபடி பசங்க கிட்ட பேச மாட்டே அதனால சைலன்ட் ட்டுனுதா தெரியு
ம் சேரி இனிமே உங்க பேரு சைலன்ட்டு செலன் கில்லர்
பேசுன பிறகு தா இந்த பொண்ணு வாயே அடிக்காது அப்டின்னு தெரியு உங்களுக்கு
ஆ
பேசுன பிறகு தா தெரியு இந்த பொண்ணு வாயே அடிக்காது தொண தொணன்னு பேசிட்டே இருக்கு அப்டின்னு
அப்பிடியெல்லா அப்போ வந்து கொஞ்சோ டிஃபரன்ட்டா உங்களுக்கு ஒரு நேம் வைக்கலா நிக் நேம் நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்க
ம் ஐயோ அப்பில்லா வேணா கொஞ்ச பேச நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா பேசிட்டே இருப்பே
செரி உங்க வீட்ல உங்ள செல்லமா எப்டிங்க கூப்டுவாங்க
செல்லமாலா கூப்ட மாட்டாங்க பேர் சொல்லிதா கூப்டுவாங்க
ஆ உ பேர் சொல்லிதா கூப்புடுவாங்களா ஏய் இங்க வா அப்டி இப்டின்னு கூப்புடுவாங்களா
ஏய் இங்க வா லா இல்ல பேர் வச்சுதா கூப்புடுவாங்க
செரிங்க செரிங்க என்னங்க உங்க பேரு
ம் ஹு
சொ ஏங்க பொய் கூட சொல்ல கூடாது
பொய்யா எதுக்கு ஒரு பெயர் பேர சொல்லணு அதுக்கு சொல்லாமே இருக்லாமே
செரிங்க எங்க வீட்ல எல்லா அப்டிதாங்க செல்லம்மா கூப்புற மாரி கூப்ட்டு திட்டுவாங்க
ஓ செரி செரி அடிலா வாங்குவீங்ளா வீட்ல
சோ வேல செய்யல்னா குண்டா கிண்டாலா பறக்கு
ஓ அப்படியா
ஆமா எங்க அம்மா கொஞ்ச டேஞ்சர் எங்க மம்மி பேரே நா டேஞ்சர் எங்க மம்மி பேரே நா டேஞ்சர் மம்மி தா சேவ் பண்ணி வச்சுன்னுக்கிற
ஓ எங்க வீட்ல அப்லா இல்ல நா தா க லாஸ்ட்டு பொண்ணு அதனால வந்து திட்ட அடிக்கலா மாட்டாங்க
ஆ
பாசமா இருப்பாங்க
ஆ இந்த இந்த லாஸ்ட்டு பொண்ணுங்க அப்டின் சொல்றாங்க இல்லையா அவுங்கல்லா கொஞ்ச உஷாரா இருப்பாங்க ரவுடி அப்டின் சொல்லுவாங்ளே ஆமாவா
அப்பில்லா இல்ல வீட்ல ரவுடியா இருக்க இருப்பே மட் வெளில போனா நல்ல புள்ள
ஏங்க வீட்ல எப்டியோ வெளிய அப்டிதானங்க இருப்பாங்க
ம் வெளிய சைலண்டா தானே இருப்போ நெறைய பேச மாட்டோல வீட்ல தானே நெறைய பேசுவோ
ஆ எதோ சொல்றீங்க நானு நம்புறே
ஐய்யோ உண்மையில அப்டிதா
அ நாங்கலா அப்டி கெடையாதுங்க வீட்லியு ஒரே மாரி வெளிய ஒரே மார்தா
ம் பொண்ணுங்க வந்து வெளியில போனா அடக்கு ஒடக்கமா இருக்கணு அப்பல்லா சொல்லுவாங்கல்ல அது இன்னு ஃபாலோ பண்றாங்க எல்லாருமே
நீங்க சொல்றீங்க பொண்ணுங்க அடக்க ஒடக்கமா இக்குணுனு ஏ ஃப்ரெண்ட்ஸ்கெல்லா அப்டி கெடையாதுங்க
ஆ ஆ ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ
ஆ
ம் நமக்குள்ள டைம் முடிஞ்சிது நெக்ஸ்ட்டு கால் பண்றீங்ளா